ஆமா
ஓகே தலைப்க்குள்ள போலாங்களா
ஆ தலைப்பு போலா என்ன தலைப்பு
தலைப்பு பாத்தீங்கன்னா வீட்டு உணவு அ மற்றும் வெளி உணவு வெளி உணவுணா பாத்தீங்கன்னா சாலையோர உணவுகள் அந்த மாதிரி அத பத்தின வித்தியாசங்கள் அதனால ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பற்றி பார்க்கலாம் சாலையோர ஆ வீட் டு உணவுகள்னா வீட்டு உணவுகள்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுவை நல்லா இருக்கும் தூய்மையா இருக்கும் அதே மாரி பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமா இருக்கும் முன்னோர்கள் வந்து சொல்ற மாரி பாத்தீங்கன்னா உணவே மருந்துன் சொல்லுவாங்கல்ல அது வந்து நம்ம வீட்டுகள்ல கடைக்கு க தெருவோர கடைகள்ல பாத் பாத்தீங்கன்னா வந்து ஆ ஈக்களோட ஈக்கள் ஆ கொசுக்கள்னு இந்த மாரி ஆ சாலயோரொ போற வாகனங்களோட புகையோட அ அதாவ்து அந்த மாத்ரி இதல்லா விஷயங்கள்லா த அமஞ்சு அத நம்ப வந்து ச விரும்பி சாப்றதுதா வந்து திருவோர உணவுகள் சுத்தம் இல்லாம இருக்கு அதுதா வந்து மெயினா இருக்குன் சொல்லலா நீங்க என்ன நெனக்கிறீங்க
உண்மதா நீங்க சொன்னத கரெக்ட் தா ஏன்னனா வீட்டு உணவு எடுத்துட்டம்னா மொதல்ல என்னன் எனக் ஆரோக்ய சுத்தமான ஒரு உணவ கெடக்கு வீட்லனா அதை வெளி உணவு எடுத்துக்ட்டீங்னா நீங்க சொன்ன மாதிரி என்ற திருவோர கடைல்லா பாத்தீங்கனா ஏ அது எப்டினா அந்த ரோட் ரோட்டு மேலே வெச்சிருப்பாங்க அந்த வாகனங்கள் செல்ற சாலைல விக்கம்போது பாத்தீங்கின்னதா வாகன புகையால ஏற்படக்கூடிய அந்த மாசாருக்குட்டு அந்த தூ அந்த தூசிதா பாத்தீங்ன்னா அந்த ஒணவுல போய் விழு அதை மூடி கூட வச்சிருக்க மாட்டாங்க தொறந்தேதா இருக்கு அந்த ஒரு குழம்பா இருக்குட்டு அந்த சட்னி எல்லாமே தொறந்துதா இருக்கு என்னன்னா அந்த இந் இதுலா போய் அதுல விழும்போது பாத்தீன்னா நம்ப சாப்புற்றோ அதைதே சாப்புற்றோ அதே மேறர் நீங் சொன்ன அந்த ஈயா இருக்குட்டு அந்த கொசுவா இருக்கட்டு அதல்லா பாத்தின்னா பக்கத்திலே பாத்தினா சா எதோ ஒன்னு குப்ப குழல்லா இருக்கு அவுங்கஸ் விக்கிற எடலா பாத்திங்ன்னா அவுங்க சாப் டுட்டு போற எலையெல்லா பாத்தீனா அப்டே போட்டு போங்க எடுத்துருக் கூட மாட்டாங்க அடுத்த நாள் அப்டேதா கெரக்கு அதல பாத்தீன்னா ஈக்கள் இருக்கு கொசுக்கள்ருக்கு அதே பக்கத்துலதா உக்காந்து நாம சாப்புற்றோ அப்டிங்கு போது அது வந்து அப்போதிக்கு நல்லாறர்க்கு சுவையாருக்கு சாப்பட்றதுக் ஆனா வந்து அதுக்கான பின்விளைவ பாத்தங்னா ரொம்ப பெருசாரு அது பாத்தீங்கன்னா அந்த கொசுல பாத்தீங்கன்னா அந்த டெங்கு காச்சல் அப்டிங்கறது பரவது ஈக்கள் வந்து அதுக்கு முன்னாடி எங்க பேய் ஒக்காந்து இந்த ஈ வந்தி இப்ப நம்ப ஒணவுல வந்து ஒக்காருது அது மூலியமா நமக்கு கிருமிகள் உள்ள போய் நமக்கு எந்த வய்த்து பிரச்சனைகள ஏற்படுது சொல்ல போனா இதெல்லா நடக் கு சொல்ல போனா அது அத தெருவுணகல்லே பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா பண்றோ ஒரு சில கடைகளு இருக்கு எல்லா கடைகளு தப்பா சொல்லிட முடியாது ஒரு சில கடைகளு பத்திங்கன்னா தெருவோலத்த பாத்திங்கனா கொஞ்சோ நல்லா ஒரு எடத்துல வச்சிருப்பாங்க எல்லா மூடி வ வச்சுருப்பாங்க அவங்கக் அவங்க போடுறத உணவா இருக் எல்லாமே பாத் செய்யறவங்களே பாத்தீங்கன்னா கைல பாத்திங்கனா கை உரை போட்ருப்பாங்க தலயில பாத்தீங்கன்னா அந்த முடிக்கள் கீழே விழுவாம இருக்குறதுக்காக தலை உரைய போட்ருப்பாங்க அத ரொம்ப அசுத்தமா இல்லாம ஒரு நல்லா ஒரு இதா இருக் சுத்தமா பண்றாங்க அந்த மாரி கடையில சாப்புல்லா நீங்க என்னா நனக்கிறீங்க
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றத வந்து நூறு சதவீதோ உண்மதா ஆ கையில வந்து கையுறை தலையுறை இதெல்லா போட்ருக்கிறது வந்து நிஜமாவுமே க நல்ல விஷியோதா அதே மாரி பாத்தீங்கன்னா நா ரோட்டோரமா இருக்கிற இதுல நறியா பிரச்சனைகள் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த எந்த காய்கறி கட் பண்ணாலு வந்து ஓக்கேதா ஆ போக நா பண்லா ஆனா வந்து வெங்காயோ வெங்காயோ வந்து கட் பண்ணி வச்சுட்டா அத உடனேக்குடனே பயன்படுத்தலன்னு வைங்களே அத வந்து சீக்கிரமாவே அது வந்து ஒரு ஆ ஒரு ஒரு அ அதுக்கா வந்து கெட்டு போற தன்ம வந்து அதுக்கு அதிகமாருக்கு அதனால என்ன பண்ணுவாங்க அந்த காய்கறிய அந்த நம்ம வீட்லலாம் பாத்தீங்கனா ஆ வெங்காயத்த வந்து முன்னாடி நாளே உறிச்சு வக்கிறதோ இல்ல சில வீட்ல பண்றாங்க உறிச்சு வச்சு பண்றாங்க ஆனா அப்பத அக்கப்படி யூஸ் பண்ணனு ஏன்னா நம்ம வந்து அத கட் அத வந்து அறுத்து வச்சுட்டோ அப்டின்னா என்ன ஆகுன்னா ஆ கொஞ்சு லேட் ஆயி சாப்புட றப்போ சில பேருக்கு வந்து அது ஒவ்வாமையாகி ஒத்துக்காம அவுங்களுக்கு வந்து வாந்தி மயக்கம் இதெல்லா கண்டிப்பா ஏற்ப அப்புறோ சில பேருக்கு வந்து ஆ மூன் முகமெல்லா வீக்கோ வந்துரு இது வந்து நா உணர்ந்திருக்கே அதெல்லா வந்து பத்தீங்கனா வந்து கண்டிப்பா வந்து வெளி உணவுல கண்டிப்பா இருக்கு நானே பாத்தீங்கன்னா இங்க ரோட்டோரமா வர ஆ இங்க எங்க வீட்டு சைடுலலா வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆ சுண்டல் பொறி இதெல்லா வந்து விப்பாங்க விக்கிற வரவங்க பத்தீங்கனா ஆ எப்பவோ கட் பண்ணி வச்சிருப்பாங்க நாங்க அதிகமா அதுல வெங்காயோ போடாதீங்க நீங்க வெங்காயமே போடாதீங்க காய்கறி வேணா போடுங்க வெங்காயத்த வந்து தவிர்த்துடுங்க அப்டின்னு சொல்லிருவோ அத சாப் ட்டோனா அது நல்லாருக்கோ அது வந்து மூடியே வச்சாலு அது வந்து கெட்டு போற தன்ம அதுக்கு அதிகமாருக்கு அதனால வந்து அது தூய்மை இல்லாம இருக்குன்றத நா நெனக்கிறே நீங்க என்ன நெனக்கிறீங்க
உண்மதா அது வந்து நீங்க சொன்னது கரெக்டாருக்கு உண்மதா இருந்தாலு அது வந்து கடைகள்ல மட்டு இல்ல இப்ப வீடு கள்ளையு ஆரம்பிச்சுட்டாங்க அது என்னன்னா எல்லா வீட்லயு குளிர் சாதன பெட்டினு ஒன்னு இருக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாரி ஒ நல்லா ஒரு ஃப்ரீயான டைம்ல பாத்தீங்கனா என்ன பண்றாங்கன்னா வே வெங்காயத் உரிச்சு அந்த குளிர் சாதன பெட்டியில போட்டு வச்சுக்கிறாங்க ரெண்டு நாளுக்கு ஆவுர மாரி போட்டு வச்சுக்கிறாங்க அது என்னன்னா அந்த குளிர்சாதன பெட்டியில போட்டு அது ஏன்னா அதுல கட் பண்ணி வெளிய வக்க கூடாதுன்றாங்க ஆனா என்ன பண்றாங்க அத இது பண்ணி உள்ள வெக்கிறாங்க குளிர்சாதன பெட்டியில வெக்கும்போது பத்தீங்கன்னா அதுல இருந்து அ அது மூலியமா வ அடுத்தடுத்து வ பக்கத்துல இருக்க காய்கறிக்கு இன்ன நறியா அதுல மூலியமா இது பண்ணி நீங்க சொன்ன மாரி அத சாப்புட போது நமக்கே ந ஆ நமக்கே நஞ்சாயிடுது சொல்ல போனா அதயே அது அது மட்டு இல்ல அந்த அரிசி மாவாருக்கட்டு அந்த தோச எங்க ஓடுறதுக்காக அரிசி இமாவா அதெல்லா பாத்தீன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஆவர மாரிலா அது செஞ்சு அந்த குளிர் சாதன பெட்டில வச்சுக்கிறாங்க அதுவுமே பத்தீங்கனா ரெண்டு நாள் மூணு நாள் தா வந்து அதுக்கான கால அவகாசமே அதுக்குள்ள முடுச்சரணு அதுக்கு மேல இருஞ்சா அதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒ ரொம்போ கெடுதல் தா வயித்து பிரச்சன அதுமே ப தா நஞ்சாயிடுது நமக்கு போக போக
கண்டிப்பா நீங்க குளிர்சாதன பெட்டின்னு சொன்னதுக்கு அப்புறதா எனக்கு ஒரு விஷயோ ஞாபகோ வருது எங்க அப்பா எங்களுக்கு இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி நாங்க வாங்குறதே கிடையாது எங்க வீட் வீட்லயு சரி எ அப் அப்பா வீட்லயு சரி எ அம்மா தம்பி வீட்லயு சரி குளிர்சாதனபெட்டி நாங்க வச்சுருக்கவே இல்ல ஏன்னா அது வந்து எ அப்பா சொல்ற ஒரே விஷ் நோய வெல கொடுத்து வாங்குற மாரி அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு நா சொல்லுவே இந்த மாரி காய்கறி கொஞ்சு வாங்கி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அதெல்லா வக்கலா கறி மீன்லா வாங்கனா கெட்டு போகாம இருக்குன்னா உனக்கு ஏன் அவ்வளோ நீ வாங்கி வைக்கிற டெய்லி வாங்கி வாங்கி உபயோகப்படுத்து மாவு வாங்குறியா இன்னைக்கு யூஸ் இன்னைக்கு நீ அரைக்கிறியா நாளைக்கு நாளைக்குக்குள்ள நீ வந்து முடிச்சு விட்டுரு எதுக்கு நீ வந்து இத்தன நாள் வக்கணுனு ஆசைப்படுற உனக்கு காய்கறி வேணுமா தினமு நா போய் காய்கறி வாங்கிட்டு வரே இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்னன்னா வந்து வீட்ல இப்ப வரைக்கு ம வ குளிர்சாதன பெட்டின்றத ஒன்னு கடயவே கடயாது அதே மாரி கடைகள்ல பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து எதுவுமே சுத்தமா இருக்காது காய் வந்து பாத்தீங்கன்னா ஆ அது கெட்டு போனாலு அப்டியே பயன்படுத்துவாங்க அழுகி போனாலு பயன்படுத்துவாங் கழு கழுவ கூட மாட்டாங்க பூச்சி பூ பூச்சி இருந்தா கூட அத அப்டியே வந்து பயன்படுத்திரு வாங்க நம்ம வீடுகள பாத்தீங்கன்னா அத வந்து சுத்தோ செஞ்சு தண்ணிய போட்டு கழுவி சில வீட்லலா எல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுவாங்க அது கழுவிட்டு காய்கறி நல்லா கழுவி அத வந்து நம்ம வந்து நல்ல எண்ணெயோ கடல எண்ணெயோ இல்ல வந்து தேங்கா எண்ணெயோ நம் நம்முளுக்கு தேவையான நல்ல நல்ல விதமான எண்ணெய்கள வந்து நம்ம சமைப்போ ஆனா கடைகள்ல ஆ கெட்ட ஆ ஆல்ரெடி ஆ எப்போ பயன்படுத்தன அதே எண்ணெய்கள வந்து அடுத்த நாளுமே பயன்படுத்துவாங்க எண்ணெய்கல்ல வந்து நல்லெண்ணெ கடல எண்ணெ இதெல்லா பயன்படுத்தவே மாட்டாங்க அவுங்க வந்து அதுக்குன்னு ஒரு சில எண்ணெய்கள் வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெய்கள வந்து பயன்படுத்தி பண்றனால வந்து நோய்கள் வந்து அதிகமா வந்து அ கொழந்தைகுளுக்கு சரி பெரியவங்குளுக்கு சரி அதிகமாகுன்னே சொல்லுவே நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
உண்மதா உண்மதா நீங்க உங்க வீட்ல அது நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷியோ. ஏன்னா எல்லாரு அத வந்து பின்பற்றுவாங்ன்னு கேட்டா கெடையாது. எல்லார் வீட்லுமே ஒன்னுக்கு ரெண்டு குளிர்சாதன பெட்டிகள் இருக்கு. நீங்க வந்து உங்க எல்லாருமே பாத்தீங்ன்னா அது வாங்காம இருக்றீங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷியோ யாருமே இத கடைபுடிக்கிறதில்ல. ஒன்னுக்கு ரெண்டு தா வாங்குறாங்க வஞ்சு இந்த மாரி பி வாங்காம இருக்குறதெல்லா ரொம்ப பெரிய விஷயோ அதுக்கு உண்மையில பாராட்டுகள் விஷயந்தா இன்னொன் நீங்க சொன்னது என்னன்னா அதா நீங்க சொன்னது அந்த எண்ணெய்களா இருக்கட்டு இல்ல காய்கறிகளா இருக்கட்டு அத பாத்தீங்ன்னா எ மொதல்ல கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுமே இருக்கு ரோட்டோர கடையெல்லா பாத்தீங்ன்னா யாருமே அப்பப்போ ஒடனேக்குடனே கட் பண்ணி வச்சு ஒணவு செய்யறதில்ல. மொதலலே கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த மாரிதா நடக்குது இன்னொன்னு அ எண்ணெய்கள் மெயினா அந்த எண்ணெய்களா இருக்கட்டு எப்டின்னா இப்போ பே. க்கரிக எல்லா பாத்தீங்கன்னா ஒரு டைம் பயன்படுத்தன எண்ணெய இன்னொரு டைம் கொய் பயன்படுத்த மாட்டாங்க அது சுவை மாறிடு. அதுனால என்ன பண்ணுவாங்க அந்த எண்ணெய வந்து பாத்தீங்ன்னா மலிவான விலையில செக ஆ வித்துறுவாங்க அத வெளில. அது யாரு வாங்குவாங்கன்னா இந்த மாரி ரோட்டோட கடையில இரு போடுறாங்கள்ள அவுங்கதா அந்த எண்ணெய வாங்குவாங்க. அத வாங்கிதா இவுங்க இந்த மாரி இந்த முறுக்கா இருக்கட்டு வடைகளா இருக்கட்டு இல்ல தோச ஊத்துறதுக்கு இந்த மா இந்த எண்ணெய் தா யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அ எப்டி எவ்ளோ பெரி கெடுதல் பாத்தீங்களா உண்மையில அது.
ஆமா அந்த எண்ண வந்து நம்ம ஒடம்புக்கு செட் ஆ ஒரு உணர் எது கெட நல்ல ஒரு பாதுகாப்பு குடுக்காம என்ன பண்ணுது ஒடனே வாமிட் இது மயக்கம் இதெல்லா வந்து கண்டிப்பா வருதுன்னு நா சொல்லுவே அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உடம்புல வந்து நெறையாயி கோவோ கடைகள்லெல்லா பாத்தீங்கன்னா எந்த கடயிலயுமே வந்து வாங்க அப்டின்னு சொல்லி அன்பா உபசரிச்சு எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. போனாலு சில கடைகள்ல வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறது ஒரு சாப்புட போனா ஒரு நிம்மதியா சாப்ட்டு வர உணர்வு வந்து எந்த கடையிலயுமே இருக்கு இருக்காது வீட்லனா பாத்தீங்கன்னா வீட்ல வந்து அவுங்க வந்து சமையலோட சேந்து அன்பு சேந்து பரிமாறுவாங்க நீங்க சாப்புடுங்க அப்டின்ட்டு என்னன்னா கடைகள்ல போனா அ மூஞ்சில அடிச்ச மாரி பே சாரி பேசலனா கூட பரவால்ல ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி பேசாம மூஞ்சியா காட்டாம பேசு நா அன்னிக்கு இப்போ நா இப்போ பாத்தீங்கன்னா நா ஒரு அன்னிக் கடைக்கு போனே நா ஒன்னுமே கேக்கல தக்காளி சட்னி இருக்கான்னு தான் கேட்டே அந்த அதுக்கு வந்து அந்த ஆள் வந்து, நீ என்ன வாங்க போறீங்க? என்ன வாங்குறீங்களோ அது கண்டிப்பா கடைக்கு. நா எனக்கு வந்து கோவோ வந்துருச்சி நா என்ன வாங்குனா என்ன இருக்கான்னு கேட் இருக்கு இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவயில்லாம பேசுறீங்க? எதுக்கு மூஞ்ச காட்டுறீங்க அப்டிதா நா கேட்டே இந்த மாதிரி வந்து கடைகள்ல இத்தா வந்து நடக்கு நம்ப வந்து நம்ப என்னா பொருள் வாங்குறமோ? அதுக்கேத்த மாரிதா அவங்க வந்து அத பத்தி அதுக்கான விஷயங்கள வந்து நம்ம கிட்ட தெரிவிப்பாங்களே தவர வீட்ல வந்து அந்த மாரி கெடையாது நமக்கு என்ன ஆசப்பட்றமோ அது நம்ம வீட்டுல நம்ளுக்கு கெடைக்கு
உண்மதா உண்மதா வீட்ல வந்து சுகந்தரமா என்ன வேணா சாப்புட்டுக்கலா எப்டி வேணா சாப்புட்டுக்கலா வெளில பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கான சுகந்தரோ கெடைக்காது அவே குடுக்கற என்ன உணவுனே தெரியாது அது குடுத்தா சாப்டு தா ஆகணு. நம்ம காசு குடுக்குறோ அப்டின் போ ச நம்ம உணவு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னுன்ற க்காக ஒக்காந்து சாப்ட்டு வர ஆளுக்கெல்லா இருக் இருக்காங்கல்ல
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்பவே அருமையானது தா இந்த பதிவு நெஜமாலுமே ரொம் ம்ப அது அருமையாவே முடிஞ்சிது அடுத்த தலைப்புல நம்ம கண்டிப்பா சந்திக்
ஆகட்டுங்க கண்டிப்பா நன்றி நன்றி ம்